ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கேங்க சாப்ட்டீங்களா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதுங்களா ஹலோ
ஆ என்னா சாப்ட்டீங்க
நா இன்னைக்கு பருப்பு கொழம்பு சாப்ட்டோ நீங்க
கீரைக்கொழம்பு செஞ்ச
ஓ ஓக்கே ஓக்கேங்க அப்புறம் என்ன பண்றீங்க
எதோ ஒர்க் முடிச்சுட்டு இப்போ கால் பண்ணி பேசிட்டு இருக்குற நீங்க நீங்க ஒர்க் பண்றீங்களா ஹவுஸ் ஒய்ஃபா ஆ பசங்க எத்தினி
ஒண்ணு ஒரு பொண்ணு இருக்காங்க
ஆமாவா எனக்கு ரெண்டு பசங்கோ
ஓக்கே ஸ்கூல் படிக்கிறாங்களா
இல்லல்ல
ஓ ஓ காலேஜுங்க ஓக்கே ஓக்கேங்க
ஆ நீங்க
நா புரியலைங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
ஆ கேக்குதுங்களாமா
ஆ கேக்குது கேக்குது உங்க பசங்க என்னப் கேட்ட
ஏ பொண்ணு இப்பதாங்கமா நாலு வயசு ஆகுது ம் ஆமா நீங்க பேசறது கேட்க மாட்டிங்குது
ம்
ஆ நீங்க பேசுறது கேட்க மாட்டிங்குது
ஆமா ஆமாவ சவுண்ட்டு அ
நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
நா ஒர்க் பண்ணல ஹவுஸ் ஒய்ஃபு தா
ஓ செரி செரி செரிங்க
ம்
ஒர்க் முடிச்சுட்டுன்னு சொன்னீங்களா அதனாலதா ஒர்க் பண்றீங்
வீட்டு வேலைய தா ஒர்க்குன்னு சொன்னே அதே ஏகப்ப அதே ஏகப்பட்டதா இருக்குது இன்னு வீடெல்லா தொடைக்கணு அதெல்லா இருக்குது வேற அதே ஏகப்பட்டதா இருக்குது ஆ இல்ல மோஸ்ட்லி நெறைய பேர் ஒர்க்கு பண்றாங்கோ வீட்டு வேலையு செய்யறாங்கோ அதுக் குவ பேசிக்காதா கேட்டே உங்க கிட்ட உங்க ஊரு எந்த ஊரு ஆ
நா நாமக்கல் டிஸ்ட்டிக் நீங்க
நாமக்கலா நா பேங்ளூர் பேங்ளூர் ம் ம் ம் இன்னா பண்றாரு உங்க வீட்டுக்காரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண் இன்னா வேல பாக்குறாருன்ன
அவிங்க சொந்தமா லாரி இருக்கு ஓட்டிட்ருக்காங்க
ஓ ஓன் பிஸ்னஸ் ஆ ஓகே ஓகே இவ்ரது பிஸ்னஸ்தா ஜிம்மு வெச்சிட்ருக்ராரு
ஓ சூப்பருங்க
ம் அதுதா
அப்ப நீங்ளு டயட் அந்த மாரிலா இருப்பீங்ளா
டயட் ஃபுட்டு குடுத் சாப்ப அவுங்களுக் செஞ்சி செஞ்சி நா டயட் ஆய்ருவே போல் தெர்து மார்னிங் ஈவினிங் நைட்டுன்டு இப்பதா களம்ப்னாரு ஒர்க்குக்கு ஈவ்னிங்கு அது செரி கால் பண்ணலான்ட்டு பண்ண மார்னிங் கொஞ்ச நேர ஆ ஈவினிங் கொஞ்ச நேர அப்டின்ட்டு போய்ட்ருக்குது ம் ம் நாமக்கல்ல என்ன ஃபெஷல்
புரியலங்க
நாமக்கல்ல என்ன ஃபெஷலா இருக்குதுன்ன ஊருல என்னன்ன கெடைக்குது நாமக்கல் முட்டையா ஏற்றுமதி எறக்குமதி ஏ இப்போ ரொம்ப ஜாஸ்தியாச்சு முட்ட
தெரியலிங்ளே
ஏ
இப்போ அந்த டீசல் செலவு அந்த மாரிலா இருக்குல ஒரு வேள மேபி அதனால இருக்கலாங்க
ஒருவேள ஃபிக்சட் ஆயிருமா அதவே
இல்ல இந்த போர் நடக்கறனால மேபி அதனால கூட இருககலா அதனால பெட்ரோலு இந்த கேஸ் இதுக்கெல்லா தட்டுப்பாடுருக்கு இல்லைங் அதனாலயா கூட இருக்லா
ம் ம் ம் ம் ம் ம் இதா சம்மர் சீசன் கொறஞ்சுன்னா கம்மியாகுன்னாங்க மோஸ்ட்லி பு்ரோட்டீன் ஜிம் ஆளுங்களுக்கு தேவ இல்ல அவுங்க ஆமா நெறைய முட்ட நா ஒன் வீக்குக்கே த் மூணு ட்ரே நால் ட்ரே வாங்குவே
ஓ
முட்டயே அதுதா எனக்கு ஜாஸ்தி எக்ஸ்பென்சே ஆகு வெஜிடபிள்ஸ் இது முட் ட ஒரு நாளைக்கின்னா ஒரு லெவன் டென் அந்த மாரி ஆவு
ஓ பாயில்டா இல்ல எப்படிங் ஹலோ
அந்த அது பத்தா இன்னைக்கி மார்னிங் போய் வாங்கிட்டு வந்த முட்ட ரேட்டு முட்ட அவ்ளோ ரேட்டுருக்குதே அப்டின் நாமக்கல்ல இருக்கிறவங்கள் நா கேக்கலான்ட்டு
இங்கயு ஆறாரு ஆறு ஆறு அந்த மா ஆறா ருவா ஏழு அந்த மாரி தாங்க இருக்கு இங்கயு அந்த மாரிதாங்க அப்புறங்க எனக்கு எதாவது ஒரு டயட் ஃபுட் சொல்லுங்க
ஃபுட்டா டயட் ஃபுட்டுன்னா என்ன சப்பாத்தி சாப்பில்லா
அது நார்மலா தெரிஞ்சத்தா
சஹ அதன்னா எப்பம்மே ரைஸ் சேத்துக்கொள்ள ஒரே ஒரு வேல மட்டு ரைஸ் சேத்துக்கணு மத்தபடி ஃப்ரூட்ஸ் நெறைய சாப்புட்லா அந்த இது இருக்குதுல புரோட்டீன்து ஆன இது கடல கொண்ட கடல பிளாக் சென்னா ஒயிட் சென்னா ராஜ்மா அப்றமா கிரீன் டால் அதெல்லா வேக வச்சி சலேட் மாரி பண்ணி சாப்பில்லா அ அதெல்ல புரோட்டீன்
எனக்கு எனக் ஏங்க குழந்த பொறக்கும்போது அந்த ஒரு தொப்ப இருக்குல்ல அது இன்னு இருக்கு என்ன பண்லா அது இங்கு ஏதா ஒரு ஐடியா சொல்லுங்க
அது வந்து எக்சசைஸ் மூலியமோ டயட் மூலியமாதா கம்மியாகு அந்த யூடுயூப்லயே நெறைய வருதில்லையா பஸ்ட்டு எக்சசைஸ் பண்ணாதா வாக்கிங் எவ்ளோனாலி போலா இந்தாலயு அந்த தொப்ப கொறையணுன்னா எக்ஸசைதா
ஓகே ஓகே
எக்ஸசைஸ் தா பண்ணியாவனு அதுக்கு எக்ஸசைஸ் தா பண்ணும்
எக்சசைஸ் பண்ணா அது எத்தன மந்துல கொறையு ஒரு சிக் செவன் அந்த மார்ருக்குல்ல அது
சிக்ஸ் மந்த்துல த்ரீ மந்த்துல நம்ம எவ்ளோ எஃபெட் போட்றோமோ அத பொறுத்
ஓ ஓகே ஓகேங்க நான் ஒரு ஒன் இயர் ஆயிரு அப்டின்னு நெனச்சே பரவால்ல எனக்கு பேபி போறந்து போஃர் இயர்ஸ் ஆகுது இருந்தாலு கொறையுங்ளா
ஆ கொறயு ஏ கொறையாது கொறையு
ஒரு சிலர் ல்லா குறையாது அது அப்டியேதா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க அதனாலதா கேட்டே ஹலோ
கிட்ட வந்துர்க்குது
புரியலேங்க
டி கே இருந்தாங்கோ ஒரு கேளு அவங்கள டெலிவரி ஆயி அவ்ளோ ஏறிட்டாங்கன்னு சொன்னாங்க இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தாங்க ஜாயின் ஆனாங்க அவங்கள ஃபுல்லா ரெட்யூஸ் பண்ணி ஃபிப்டி ஃபைவ் கேஜிக்கு வந்து இப்போ அவங்க ஃபிட்டா ருந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ள இருக்குறாங்கொ ரன்னிங் ரேஸ்ஸெலா ஓடி மெடலெல்லா வாங்கியிருக்குறாங்னா பாத்துக்கங்க ஆனா டயட் கல் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அது கன்டினியூ பண்ணணு ம்ச் ஒரு ஒன் அவர் ஹாப்னவர் ஆகுமா அதுக்கு அது அப்டியே கண்டினியூ பண்ணீங்கன்னா நீங்க அப்டியே லைப் லாங் அப்டியே இருப்பீங்க மெலிசாவே இருப்பீங்க தொப்பயு தெரியாது
அது பாத்தா அதுவே ஒரு நாலு அஞ்சு மாசொ அந்த அளவுக்கு இருக்கு
ஆ எல்லா மோஸ்ட்லி அதுக்கு தா வராங்க இவரு கிட்ட கூடி வர்றது எல்லா மோஸ்ட்லி அந்த மாரி இல்லன்னா கொஞ்ச குண்டாயிட்டாங்னா கல்யாண வரையு ஒரு த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த் வருவாங்கொ கம்மி பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்சு திரும்ப வரும்போது ஃபுல்லா வெயிட்டா வருவாங்க இவ்ரு திட்டிட்டே இருப்பாரு எறக்கி அம்ச்சா திரும்ப சாப்ட்டு குண்டாயி வன்ட்டீங்க அப்டின்னுவாரு அது கூட கல்யாணம் முடிஞ்சு உடனே வரமாட்டாங்கோ ஒரு டெலிவரி முடிஞ்சு ஆ
உங்க
ஆமா அது அப்பறமா கேக்குவாங்க திரும்பவு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆவணுல்ல ஒருத்தொரு அப்டியே மெயின்டென் பண்றாங்கோ அப்டியே வந்து எக்ஸசைஸ் பண்ணின்னு அப்டியே மெயின்டன் பண்ணா ஓகே நீங்கள் ஸ்பெஷல் ட்ரைனர் வச்சுனு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க த்ரீ மந்த்லே கூட ரெடியூஸ் ஆவீங்கோ எப் எப்பமே எதோ குடிக்கிறாங்க அது இது பண்றாங்கல்ல ட்ரிங்க்ஸ் எதோ சைடுல்ல அதெல்லா பண்ணக்கூடாது அது எதோ ப்ரோட்டீன் ட்ரேட்டின்ங்குனு எது பண்றாங்க இல்ல குறைக்கிறதுக்காக இன்ஜெக்ஷனு ஆப்ரேஷன் அது அதெல்லா பண்ணவே கூடாது அதெல்லா பண்ணா சைடு எஃபெக்ட் தா வரு
ஆமா எனக்த் தெரிஞ்சு ஒரு இப்போ என்கிட்டயு ஒருத்திங்க கால் பேசுனாங்க அவங்க வந்து எயிட் டி ஃபைவ் சவன் சம்திங் எவ்வளவோ இருந்தாங்களா வெயிட்டு பேபி பொறந்ததுக்கு அப்றோ போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வன்டே அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
அதெல்லா எஃபெக்ட் இப்போ தெரியாது அவங்களுக்கு பின்னாடி ஆ அது அதனால எ இவரு எப்பமே செராய்டு ஏத்துவுடுறனாவே வர வேணான்னிருவாரு அது ஒரு டென் இயரா இதுல இருக்கு இந்த ஃபீல்டுல இருக்கிறாரு
ஓ
ஜிம் வச்சுட்டு இருக்கிறாரு அது வந்து இந்த மாரினா உள்ளவே அலோ பண்ண மாட்டாங்க ஒன்லி இந்த மா மாரி மட்டு தா நீங்க டயட் ஃபாலோ பண்ணுங்க எக்ஸ்சசை பண்ணுங்க அதலே கொறைக்க முடியு நீங்க அதர் இத போய்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ல லைஃப்ல் எதனா ஒரு ப்ராப்ளம் வரு நம்போ நம்ம ஃபிட்டா இருக்கிறதுக்கு தானே நம்ம அத சூஸ் பண்றோ அதேவே போய் நீங்க இப்டி பண்ணின்னு வந்தா எப்டி
நா கேட்டே நீங்க ஜிம்முக்கு போயே கொறச்சிருக்கலாமே அப்டினு அவேங்க இல்ல ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இப்ப நா கரெக்டா மெயின்டென் பண்ணிட்டு இருக்கே அப்டின்னாங்க
ம் ம் ஓகே உடுங்க அவ் அவுங்க அவுங்க ஸ்டைல்ல போறாக நம்ம ஒன்னு பண்ணமுடியாது இல்ல நீங்க ப்ராப்பரா எடுக் குணுனா அப்டி அப்டி பண்ணுங்க நீங்க நீங்க இந்த மாரி ஃபி இதுக்கெல்லா போவாதீங்க அ
ஆம்ஸ் இதுக்கெல்லா போமாட்டோ
ஹ ஹர்பல்ல எல்லா ஏதோ குடிக்கிறாங்கல்ல குடிச்சிட்டு உடனே காலி கம்மிய ஆயிருவாங்க மூணு மாசத்துல அப்டின்டாங்க அதெல்லா அப்டி பண்ண முடியவே முடியாது பண்ணாலியு ரிசல்ட்டு பின்னாடி பேக்ல நம்மளுக்கு வேற ரிசல்ட் கெடைக்கு அந்த மாரி எல்லா இரு இ இது நீங்க கன்வே இது பண்ணீங்கன்னா ஒரு எயிட்டி ஏஜ் வரிக்கு கூட நல்லா இருக்கலாம அந்த மாதிரி இல்லை யோகா பண்ணலா அந்த மாதிரி எல்லா கூட இருக்குது நேத்து வந்துச்சில யோகா ஃபெஸ்டிவல்ஸ் மாதிரி அ அந்த மாதிரில்லா பண்ணிருக்கலா
ம் சரிங்கம்மா டைம் ஆச்சு நம்ம அடுத்த கால்ல பாக்கலா
தேங்க் யூ
ஆ தேங்க்யூ உ